ஆ சொல்லுங் எப்டி இருக்
சொல்லுங்கம்மா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கேன்
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க கொழந்தைங்க எல்லா நல்லா இருக்காங்களா அப்புறோ எப்படி போச்சு ஸ்கூலெல்லா எல்லா எப்படி போச்சு
ரொம்ப நல்லா போச்சு
ஹலோ
ரொம்ப நல்லா போச்சு கேக்குதுங்களா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இன்னைக்கு டே இன்னைக்கி டே ரொம்ப நல்லா இருந்தது
ஓகே ஓகே
ஒங்களுக்கு எப்படி இருந்தது மேம்
ஃப்ரீ பீரியட்ஸ் எல்லா இருந்ததா
ஆமா ஆமா இருந்தது
ஓ எத்தன பீரியட் ஃப்ரீ இருந்தது உங்களுக்கு
எனக்கு டூ ஹவர்ஸ் ஃப்ரீ இருந்தது
ஓ ஓகே ஓகே
உம்
அப்புறோ எப்படி கொழந்தைங்கல்லா நல்லா பண்றாங்களா
ஆ நல்லா பண்றாங்க நல்லா பண்றாங்க
ஓகே ஓகே ரிசல்ட் எல்லா எப்டி வந்தது மேம்
ரிசல்ட்டு நல்லாவே வந்தது மேம் நா எதிர்பார்த்த விட நல்லாவே வந்தது
அப்படின்னா இன்கிரிமென்டெல்லா பயங்கரமா வந்தருக்கும் போல்ல
இங்கேன் இல்ல எல்லா ஸ்கூல்லயுமே அப்டியெலா கடையாது மேம் நாங்க என்னதா இன்புட் குடுத்துருந்தாலும் அதுக்கான அவுட் புட் கடைக்குதுன்னா கண்டிப்பா கடையாது சோ இது ப்ராப்பரா பி எட் முடிச்சாலு எம்மன் முடிச்சாலு எல்லா ஸ்கூல்லயும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான்
ஆமா ஆமா
ஆமா த
அப்புறோ
நீங்க தா சொல்லணும் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா எப்படி வேல உங்களுக்கு எப்படி போய்க்ட்டு இருக்கு டெய்லி ஒர்க்
டெய்லி வர்க் ஹவுஸ் வ்யா அ ஹவுஸ் ஒய்ஃப் தா என்ன ஹஸ்பண் வ களம்பி போன ஒடனே இன்னு என்ன நமக்கு என்ன வேலருக்கு நெட்டிங் பண்லா
ஓ
அப்படியே யாராச்சு கஸ்டமர்ஸ் வந்தா குடுக்கலா ஸ்வெட்டர் எல்லா
ஓ சூப்பர் சூப்பர் ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணி ட்ருக்கீங்க மேம் மேம் சேல்ஸ் பண்ட்ருக்கீங்களா
ஆக்சுலா நித்திங் சொல்லுங்க
இல்ல மேம் ஆல்ரெடி நீங்க சேல்ஸ் பண்ணிட்ருக்கீங்களா இல்ல சேல்ஸ் பண்ணிட்ருக்கீங்களா ஆல்ரெடி நீங்க ஓ சூப்பரே என்ன மாரி மெட்டீரியல் என்ன ஐட்டம்ஸ்
உள்ள ருந்தா உள்ளந்தா
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் நீங்க
ஆமா
உங்களுக்கு டெய்லரிங் வொர்க்லா
ஆ தெரியு தெரியு மேம்
ஓ சூப்பர் சூப்பர் அப்பனா வெளிய குடுக்கவே வேண்டா ம் ம்
ஆமா ஆமா இப்ப பாத்துகங்களே நம்மளோட பிளவுஸ் தைக்கவே ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம குடுக்குறோ
ஆமா கண்டிப்பா
இல்லிங்ளா அதுக்கு நம்மளே தச்சிக்கலான் சொல்லிதா
ம் பரவால்ல இல்ல சீரியஸ்லி அதா உண்ம ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாலு இல்ல ஒரு சரி முந்தி அடிக்கணோ அதுல வேலைகள் இருக்கு அது நம் கத்துக்கிட்டா அப்டினனா கண்டிப்பா நம்ளுக்கு யூஸ் ப்லா இருக்கு நல்ல விஷயந்தா அது சோ இது ஒரு சைட் ஆஃப் ஒ ஆப் த பிசினஸ் மாரி தா போகு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தா இருக்கு ம்
ஆமா ஆமா ஆக்சுவலா நமக்கே பாத்துக்கோங்ளே ஒரு சரீ வாங்கினா பிளவுஸ் க்கு தா நெறைய ரேட் குடுப்போ ஸ்டிச்சிங் ரேட் தா ஜாஸ் இருக்கு இப்ப தௌசண்ட் ருபீஸ் சாரீ வாங்குறோ ஆ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆரிவர்க் குடுப்போ அந்த அளவுக்கு இந்த இந்த காலகட்டத்துல அப்டி போயிருச்சு இல்லையா
ஆமா ஆமா ஆமா
ஆமா என்ன கொழந்தைங்கல்லாம் பிஸி போல டிஸ்டப் பண்றாங்களோ